ஹலோ வணக்கம்
வணக்கம் மேம் கேக்குதுங்களா மேம்
ஆ கேக்குதுங்களா சார் என்ன பண்றீங்க நல்லா இரு
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டிங்களா
சாப்ட்ட நீங்களு சாப் நீங்க சாப்டிங்களா
ஆ நாங்க சாப்பட்டாச்சி இன்னைக்கி நைட்டு என்ன சாப்ட்டீங்க
தக்காளி தொக்கு முட்ட தா மேம்
அப்டிங்களா வெள்ள சாப்பாடு தக்காளி தொக்கு முட்டைங்களா
நீங்க
நாங்க நைட்டு வந்து தோச அப்புறமா சிக்கன் கிரேவி நைட்டுக்கு கொஞ்சோ ஹஸ் அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூணு மணிக்கா சாப்பட வந்து நெய்சோறு சிக்கன் கிரேவியு கேட்டாங்க அதனால இப்பன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதா நெய்ச்சோறு வச்சிட்டு சிக்கன் கிரேவி வச்சிட்டு வந்த
என்னா இவ்லேட்டாவா மேம்
ஆ ஆமா அவங்க மூணு மணிக்கு கேட்டாங்க சாப்பட்றதுக்காக சாப்ட்டுட்டு படுத்துட்டாங்க சோ அவங்களுக்கு சாப் ண்ணு போல இருந்துச்சா இல்ல எ எதாவது பாஸ்டிங் வைக்கிறாங்களா அதாவது நோன்பு வைக்கிறாங்களான்னு தெரில அந்த காரணத்தனால கேட்டாங்க அதனால சமச்சுட்டு வந்த
ம்
இந்த நாள் எப்டி போச்சு உங்களுக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும்
ரொம்ப வந்து சொல்ல முடில வெருப்பா இருக்கு மேம் உங்களுக்கு
எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லா வேலையா போச்சு எங்களோட பா அப்பா வந்து காலையில ஆறு மணிக்கு தா தூங்கனாங்க சரி அதனால கொஞ்சோ ஃபுல்லா வேலையா போச்சு நானு ஆறு மணிக்கு தா தூங்கன அப்பறமா ஒரு பன்னிரெண்டு மணிக்கு எஞ்சிச்சு கொஞ்ச வீட்ல வேல சரி அப்டியே சும்மா வேல பாத்துட்டுதா எப்பவு உள்ள வேலதா துணி துவைக்கிறது பாத்தரோ கழுவுறது அப்புறமா கொஞ்ச பட வரையறது புக் ரீட் பண் ற வேல எல்லா போச்சு நீங்க என்ன ப என்ன பண்ணீங்க இன்னைக்கு ஃபுல்லா
நா ஒர்க் போய்ட்டு வந்த இப்பதா வந்த டொல் ஓ கிளாக் தா போன அதுக்கு மே டைரி ஒண்ணு எழுதுன
ஓ நீங்கள எழுதிவீங் வ நானே எழுதுவ எனக் ம் எவ்ளோ நாளா எழுதிட்டு இருக்கீங்க டைரி
ஒரு டூ இயர்ஸா இருக்கு மேம்
அப்டின் டூ இயர்ஸா நா வந்து டூ தௌசண்ட் டுவெண்டில இருந்து எழுதிட்டு இருக்கே நா தௌசண்ட் டுவெண்ட்டில வந்துடென் படிச்சுட்டு இருந்த டென்த் படிக்கும்போதுலந்தே எழுதிட்டு இருக்கே
நீங்க எனக்கு சீனியர் போலவேல
ஆ ஆமா ஆமா நான் டென்து லாக்டவுன்ல்ல டூ தௌசண்ட் டுவென்டி டைம் லல்லா சோ அப்போ வந்து அப்ப தா நாங்க டென்த் பப்ளிக் எழுதலான் இருந்தோ அதுக்குல்ல கொரனா வந்துருச்சு டென் துல சரி அந்த நீங்களு அதே பேச்சு தானா
ஆம்
நானு அதேதா அப்போ கொரோனா வந்துச்சு சரி சொல்ட்டு அந்த டைம்ல இருந்து டைரி எழுத ஆரம்பிச்ச அப்புறமா இப்ப பறைக்க எழுதிட்டு இருக்க அன் அன்னைக்கு நாளுக்குள்ளது ஏன்னா வந்து எனக்கு நாவல் எழுதுறதுக்கு நாவல் எழுதணுனு ஒரு ஆச அப்டி இல்லாம இப்போ வந்து என்னோட நா ஒரு கத எழுதி அத வந்து ஒருத்தங்க கிட்ட குடுத்து அத ஒரு மூவியா எடு க்கணுனு எனக்கு ஒரு ஆச யாராச்சு ஒருத்தாங்க சோ அம் ஆமா அதாவது ப்ரொடியூசர் அதாவது நம்ம குடுத்துட்டு அவங்க வேற ஒருத்தவங்க டேரெக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி சோ எனக்கு ரொம்ப நாள் ஆச அதுக்காக நா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கே இப்பல்லா வந்து ஃபுல்லா வந்து க கொஞ்ச எனக்கு என்னோட லைஃப்ல நடந்த ரியல் ஸ்டோரியா இருக்கட்டு என்னோடா ஃபிரண்ட்ஸ் நட நட இந்த ஸ்டோரியா இருக்கட்டு எல்லாமே கொஞ்ச கொஞ்ச எழுதி வைப்பே இப்ப லவ் ஸ்டோரியிலயுமே நெறைய விதமா இருக்குல்ல அது வந்து ஆ அதாவது இப் போ என்னோட காதல் ஸ்டோரியா இருக்கட்டு அது கொஞ்ச எழுதினா அப்டின்னா இப்ப இன்னொரு ஃப்ரெண்டோட ஸ்டோரியில இருந்து கொஞ்ச கத எடுத்துப்பே அதாவது அவங்க இப்டி இப்டி பண்ணாங்கன்னு என்னோட ஸ்டோரியில எழுதிப்பே இப்டி புத்தீங்களா ஆனா எல்லாமே ரியல்லா இருக்கணு அப்டிங்கற ரீசனுக்காக அதாவது ஒரு மூவினா அதுல என்னல்லா இருக்கு இப்போ வந்து அம்மா அப்பா பாசோ இருக்கு ஒரு கத வரு ஒரு ஃபேக் இருக்கு எல்லாமே இருக்குல அந்த மாதிரி அ ஆமா அந்த மாதிரி எல்லாரோட மூவிலயுமே அந்த மாரி இருக்கு நம்ம என்ன மூவி பாத்தாலே இருக்கு ஒரு வில்
இப்ப விரும்புறாங்க சண்டைகள் தா ரொம்ப சண்டை காட்சிகள் தா ரொம்ப விரும்புறாங்க எல்லாரு
சண்டை காட்சிகள் விரும்புவதை விட இப்ப வந்து ஒரு எதிரின்னு ஒண்ணு இருப்பாங்கல்ல எதிரியே கொஞ்ச சோ டிஃப்ரெண்டா விரும்புவாங்க அதாவது இப்போ காதல எப்டி பிரிச்சு விடலா அம்மா அப்பா கிட்ட இருந்து எப்டி பிரிக்கலா அப்டிங்கிறப்போ ஆ அப்டிங்கற போ கொஞ்சோ ரொம்ப நுனிப்பா யோசிச்சு எழுத தா நல்லா இருக்கு அதாவது
அப்டி இருந்து நல்லா இருக்க தா மேடம் எடுக்கணு சீரியல் அது மாரி எடுத்து அது மாரி எழுதனீங்கன்னா இன்னு உங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு
இல்ல நா வந்து கொஞ்சோ வெப் சீரிஸ் மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்கே இப்போதைக்கி ஆனா வந்து இப்ப நம்ம நெறைய வெப்சீரிஸ் வந்துச்சு நம்ம இப்போ ஜென்சிக்கு ஏத்தவாரு அதாவது இப்போ உள்ள தலைமுறை க்கே ஏத்தவாறு நம்ம எழுதணோன்னு வைங்களே கம்பல்சரி கண்டிப்பா பாப்பாங்க அதாவது ஒ ரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற கொழந்த ஒரு சின்ன கொழந்தையா இருக்கட்டு பையன இருக்கட்டு பாக்குறாங்க விருபப்பட்டு
ஆமா மேம்
ஏ எங்களோட பாப்பா வந்து ரெண் அதாவது மூணு வயதுக்கு உள்ளவங்க தா அவங்களையே அவ்வளவு நுன்னிப்பா ஒரு பாட்டு புது பாட்டு பா க்கறாங்க பாடல் பாக்கறாங்க புது ஒரு இது பாக்கறாங்க கதைகள் அப்டி இருக்கறப்போ அவங்களே பாக்கும் போது நம்ம வயசு உள்ளவங்க பாக்க மாட்டாங்களா
அவங்களால கதைகள் மட்டு வந்து மனப்பாடம் பண்ணி முடிக்கறாங்க ஆனா வந் து புக் ல இருக்கதெல்லா மனப்பாடம் பண்ண முடில அது தா மேம் இப்ப இருக்க ஜெ இப்ப இருக்கர காலகட்டத்து அப்டி தா போகுது
ஆமாமா என்னோட குழந்தைக்கு வந்து வயது குறைவு தா ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க நல்ல ரைம்ஸ் நல்ல ரைம்ஸ் பாடுவாங்க அதாவது பள்ளிக்கூடங்கள் என்ன பா சொல்லி் குடுக்குறாங்க எல்லா பாடுறாங்க எல்லா ரைம்சு பாடுவாங்க எல்லா பாடல் அதாவது ஆ என்னது அந்த வீல்ஸ் ஆன் த ஸ் கோ அந்த ரைம்ஸ் பாடுவாங்க அவங்களே அதே மாதிரி பாட்டு அதாவது ஒரு வாரணம் ஆயிர படத்துல உள்ள இந்த அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அந்த பாட்டுருக்குள்ள அது அப்டியே பாடுவாங்க அவங்க வாயில நுழையுதோ இல்லயோ பேச கூட தெரியாது ஏதோ அந்த ஸ்லாங்கலயே பாடுவாங்க அந்த ரியாக்ஷனலாம் கொடுப்பாங்க எல்லா பண்றாங்க நம்ம பாத்தீங்கன்னா அவங்க வயசுல ஏதாவது பால் சப்பிட்டோ இல்ல அதாவது குச்சி மிட்டாய் சப்பிட்டோ இருந்திருப்போம்
ம் ஆமா ஆமா சாக்லேட் சாப்ட்டு அழுதுட்டு அப்டி இருக்கும்.
ஆமா இப்ப உள்ள கொழந்தைக்கு என்ன பண்றாங்க அப்டினா ரொம்ப இதா இருக்கு நம்மலா ஒரு நாலு வயசுலதா ஸ்லேட்லேயே ஆ னு எழுத பழகியிருப்போ
இப்ப வர காலகட்டோ அப்டிங்க ம்.
ம் சொல்லுங்க தோழா
இப்ப வர காலகட்டமே அப்டிதா என்னமோ எல்லாருக்குமே வந்து
ம்.
சின்ன வயசுலதா இருக்காங்க ஆனா வந்து ரொம்ப பெரியவங்க மாரி வந்து பேசுறாங்க பண்றாங்க எல்லாமே அப்டி மாரிருச்சு
ஆ அது புரிது இப்ப உள்ளவங்க வந்து ரொம்ப எப்டி சொல்றது அவங்க வந்து ரொம்ப நம்மளோட எப் ஆ நம்மளோட ஃபஸ்டுலா நம்ம கொழந்தைங்க வயித்துல இருக்கும்போது குடுக்குற மருந்து சொல்லுவாங்கல்ல அதனால அவங்க வந்து கொஞ்ஜோ வளர்ச்சி அடைறதுக்கு காரணமா இருக்
ஆ ஆ அந்த காலகட்டத்துலந்து நம்ம வந்தோ நம்ம இப்பதா கொஞ்ஜோ ஜென்ரேஷன்லருந்து நம்ம வந்தோ இந்த காலகட்டத்துலதா நம்மளு இருக்குறோ ஆனா நம்மளவிட அவங்க வந்து ரொம்ப வந்து கூடுதலாதா இருக்குராங்க
ஆமா நம்ம கூட தைரியமா வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு இருவத் இருவத்தி மூன்று வயதிற்கு உள்ள இருக்கு நா இரண்டாயிரத்தி நாலுல பிறந்தே என்னாலேயே தை ரியமா வந்து என்னால எனக்கே தைரியமா எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாது இருட்டுன்னா நா போக மாட்டே எங்க வீட்டு கொழந்தைங்க இருட்டுலேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க நாங்கல்லா நாங்களா பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற வரைக்கு யாரா